ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது ஒங்ளுக் கேக்குதா
தொல்லுங்க
என்ன பண் ஆஹ நல்லார்க்கே நீங்க அ எப்டி இர்க்
நா நல்லாருக்கே நா நல்லாருக்கங்க அஹ் என்ன சமையல் செஞ்சிங்க இன்னிக்கி வந்து வெண்ட இது முருங்கா போட்டு பலா கொட்ட போட்டு புலிஸ் புளி கொழம்பு நீங்க நாங்களா இன்னிக்கி வந்து நாங் சாம்பார் செஞ்சேங்க உம் என்ன பண்ணிட்டிருக்கீங்க இப்போ நா ஈவினிங் இப்போ டீ போட்டு குடிச்சிட்டு செரி உக்காந்துருக்குறே கொஞ்ச நேரொ அப்டியே பேசிட்டு ஹஸ்பண்ட் கூட பேசிட்டு உக்காந்துட்டிருக் க்ற உம் நீங்க என்ன பண் பசங்க நீங்க என்ன மேர் ரிஜெக்ட்டடா
ஆமா
ஓ சரி சரிங்க சின்ன பசங்களா சரி சரி உன்னு ஸ்கூலுக்கு போகலயா அ இப்பதா சேத்திருக்கீங்களா சரி சரிங்க ஓகே ஓகே ம் எனக்குலா நா மிடில் ஏஜுங்க எனக் பொண்ணுக்கு மேரேஜே பண்ணிட் ட பொண்ணு கன்சிவா இருக்கா ம் பைய காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறா ம் எனக்கெல்லா நா அதெல்லா தாண்டி வந்து ஒங்க ஏஜலா முடிஞ்சிருச்சு ம் நீங்க இப்பதா ஸ்டார்ட் பண்றீங்க ம் அதுவு கஷ்டமா இருக்குமே ஒரு கொழந்தைய ஸ்கூல்ல விட்டுட்டு இந்த கொழந்த சின்னதா இருக் குது கொஞ்சொ மேனேஜ் பண்றது கொஞ்சொ கஷ்டமா இருக் குல்ல உங்களுக்கு ஆஹ் உம் சரி சரி அப்போனா உன்னது ஜாயின் ஃபேமிலியா
இவர் ஒரே ஒரு பையந்தா அதனால வந்து அஹ் ஜாயின் ஃபேமிலியாதா இருந்தாகணு
சரி சரி உம் இல்ல நா ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடம்போது து கொழம்புது அந்த குழந்தைய அவங்க பாத்துப்பாங்கல்ல அது ஒரு அட்வான்டேஜா இருக்கு அஹ் சரி சரி சரி சரி ஓகே உம் பரவால்லங்க உங்களுக்கு இந்த அட்வான்ட் இருக்குது எனக்கு வந்து ம மாமனார் மாமியாரே இல்ல மேரேஜ் பண்ணும்போதே இல்ல அதுக்கு முன்னாடி எறந்துட்டாங்க அவங்க அதனால நா தா ரொம்ப ரொம்ப எனக்கு என் பொண்ணை ஸ்கூலுக்கு விடும் போதெல்லாம் என் பையனையும் தூக்கிட்டு போவே கூடவே ரொம்ப கஷ்டமா இருக்கும் உஹம் அது அது அப்ப யோசிப்பேன் ஒரு ஃபேமிலி ஜாயின் ஃபேமிலியா இல்ல மாமனார் மாமியார் இருந்திருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு குழந்தையை விட்டுட்டும் நம்ம போலாம் இல்ல நம்ப அவங்களாவது ஒரு நேரத்துக்கு கூப்பிட்டுட்டு வருவாங்க இல்லையா அதெல்லாம் யோசிப்பே அதெல்லாம் ஒரு இதுதா கொடுப்பனதா உம் சரி சரி அப்புறோ இப்ப நைட்டு சமைக்கணுமா
ஆம்மா நைட்டு வந்து இட்லி போடணு எ ஹஸ்பண்டுக்கு வந்து ஒடம்பு சரியல சோ அதனால வந்து கொஞ்சோ வேர்க்கடல சட்னி அவர் காரோ இல்லாம
சேரி சேரி சேரிங்க ம் நானு இன்னைக்கு நைட்டுக்கு டிஃபன் தாதா எதாவது செய்யணு தோச மாவு இருக்குது தோச இல்லன்னா அம் சேமியா எதாவது செய்யணு மதியான மோஸ்ட்லி நைட் டிஃபன்தா சாப்பிடுவோம் ம் ம் சேரி சேரி ம் ம் பாத் பா ஈவினிங் எதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி பால் மாதிரி குடுக்குறீங்களா குழந்தைக்கு சேரி சேரி அப்ப தூக்க சொல்றா போலருக்கு தூக்கி கொஞ்சனும் போல இருக்கு ஆ
டாஸ்க்கு முடிக்கலானு பாத்தா இவ திருப்பியு வந்து தூக்குனு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா போலருக்கு லேட்டாகுது ஃபோன்
உம் ஆஹ் இப்ப இருக்குற பசங்களுக்கு அதாங்க மெயின்னு
ஃபோனு நா வை
அ அ அப்டியா சேரி சேரி அதா ஃபோ ஃபோன் வந்து பழக்கூடாது ஆனா இப்போ இருக்குற சின்ன பசங்க நல்லா ஃபோனு ஹேண்டில் பண்ணுதுங்க அதுங்க கரெக்டா போதுங்க யூடியூப் பாக்குதுங்க அது ஸ்ட்ரோல் பண்ணி அதுக்கு வேண்டியத எடுக்குதுங்க அழகா அது ஆச்சரியமா அதுவே ஆச்சரியமா இருக்குது எனக்கு பா ஆன்னு வாய புழந்துட்டு பாக்குற மாதிரி இருக்கு அது நம்மளுக்கே தெரியாது இதுங்க கரெக்ட் இதெல்லா பண்ணுதுங்களே அப்டின்ற மாதிரி இருக்கு பசங்க உம் அதா எங்க அக்கா பேத்திங்கல்லா இருக்காங்க அவுங்கல்லா அந்த பசங்கள்லா பாத்தா எனக்கு இப்ப ஆச்சரியமா இருக்குது என்ன இவுங்களுக்குல்லா இது யார் சொல்லி குடுக்குறாங்க நீங்களா சொல்லி குடுக்குறீங்களான்னா நா எங்க எங்க சொல்லி் குடுக்குறோ அவங்களே செய்றாங்க அதெல்லா ஒரு வாட்டி நம்ம செய் ம் ஒரு வாட்டி நம்ம செய்றது பாக்குறாங்க இல்லையா நம்மள வச்சு குடுக்க அப்புறோ அந்த கே இது அ பொம்மைது அது பண்ணிட்டு இப்பலா அவங்களே பண்றாங்க நம்ம கிட்ட ஃபோன் மட்டும் குடுத்தா போதுன்ற மாதிரி இருக்குறாங்க இப்போ அப்டின்றாங்க ஓ ம்ம் அதா ம் ம் சேரி சேரி
அதுக்கு வேற அவனுக்கு ஏசி
ஆ ஆமா அது ரிலாக்சா பாக்கணுல இப்ப இருக்ற வெயிலுக்கு எங்க ஏசி இல்லாம யாராலயு இருக்க முடியல பசங்க எங்கருப்பாங்க ஆ இது மட்டு செய்து கொடுங் கொடுகனு ம் ம் அதாது அப்ப போன குடுத் குடுத்தா தா வாயே தொறக்குறாங்க பசங்க போனு ஆன் பண்ணி ஆ அதுவு இப்போ நெறய பசங்க ஃபோன் பக்கத் பக்கத்துல வச்சி ஆன் பண்ணி அது என்னவோ போட்டு நாங்கல்லா இப்பெல்லா நாங்க இருந்தபோதெல்லா இப்ப எங்க பசங்க சின்னதா இருக்கும் போது ஃபோன் இல்லை வெளில கொஞ்சோ போயி்ட்டு எதயாது பொம்ம காக்கா குருவி அப்டி காட்டீட்டு ஊட்டீட்டு இருந்தோ இப்பெல்லா நா நல்லா ஏசி போட்டு ஒக்கார வச்சி ஃபோன குடுத்து அது ஒரு ஃபோன்ல அது ஒரு ஆன் பண்ணி குடுத்தா தா அது வாயே தொறக்குது கொழந்த ஒரு வாய் சாப்டணுனாலு
இந்த மாரிதா இருக்காங்க சில கொழந்தைங்க என்ன சொல்றது இவனே வந்து எதுவுமே சாப்ட மாட்டேங்கிறா போன் குடுத்தாலு
ம் அப்டியா ம் ஏதாது ஒண்ணு சாப்ட்டுதான ஆவணு கொழந்தன்னா உனக்கு ஏதாவது ம்ம் இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு போறதாலயே சாப்டுறானா ஏதாவது ஆஃப் டே இருக்குல்ல ஸ்கூல் ஆ அது வேணா இப்ப இருக்கிற பசங் பசங்க அதுதா விரும்பி சாப்டுதுங்க ம் ம் அதெல்லா வேண்டா ம் ம் இதுதா வேணா ம் ம் இந்த ஃபுட் அது ம் சேரி சேரி
ம் வெளி ஃபுட் இந்த ஃப்ரைடு ரைஸ் பொரோட்டா வாங்கிட்டு வந்து குடுத்தா அப்போ வாய் தொறக்கு அது
அதுதா அப்டிதா இருக்கு ஆ ஆ அதுவேணா கரெக்ட் தா ஆ எங்க அக்கா பேத்திய அந்த என்னவோ அது என்னது ஷேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் அது என்னவோ அவ்ளோ காரோ இருக்குமா அந்த கார் ம் சும்மாவே வீட்டுல ஏதாவது கார கொழம்புல கொஞ்சூண்டு கார இருந்தா ஆ ஆ அப்டின்டு வாய தோறந்து போட்டு நாக்கு வெளியே வ வந்துறுது கண்ணு மூக்குலல்லா தண்ணி வந்துருது இதுவே அந்த சேஷவன் ஃப்ரைட் ரைஸ்ல உச்சு கு டினு சாப்பிடுதுங்க அப்போ இதுங்களுக்கு காரம் பிரச்சனை இல்ல வேணும்னு பண்ணுதுங்க அப்டின்ட்டு சொல்லிட்டு இரு தாங்க இல்ல இல்ல காரமா இருக்கு பசங்களுக்குன்னா அப்டிலா இல்ல காரம்லா பிரச்சனை இல்ல அவங்களுக்கு உம் உம் ம் டீலாம் குடிச்சட்டீங்களா ஈவினிங் டீ எல்லா இங்க நாலு மணி டைம்குலாம் முடிஞ்சுடுங்க நாலு மணிக்கு டீ அஞ்சு மணிக்கு டின்னரு காலேல ஏட்ற வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஒன்ற மணிக்கு லஞ்ச் செரி ம் ம் நல்ல விஷியந்தா ஆனா கரெக்டா செய்யணு
ஐயோ ஒன்பதரை மணிக்கு நாங்க தூங்கற எங்கங்க பசங்களை உள்ள தூக்கி போட்டா ஆ ரூம் லாக் பண்ணிக்கிறது அவ்வளவுதா அவங்க
ஆஹ் பசங்க தூங்காதுங்க நீங்க அவங்கள வச்சுட்டு சும்மாதா இருக்கணு அவங்கள அடைச்சி வச்சா மாதிரி
உம் உள்ள போட்டுட்டு கொஞ்ச நேரோ அவங்ககிட்ட விளையாடி அவங்களுக்கு கதை சொல்லி பேசி ஃபோனை வந்து மறக்க வைக்கிற மாரி
உம் அதுக்குள்ளயே உங்களுக்கு காலையில எ
ஆமா அதுவே டயர்டா இருக்கு காலல இருந்து திருப்பி மத்தியான வரைக்கு டயர்டா இருக்கு ஒரு ரெண்டு மணிக்கு என் பொண்ண தூக்கிட்டு வருவே ஒரு மணிக்கு கூட்டிட்டு வருவே ரெண்டு மணிக்கு உள்ள கூட்டிட்டு வருவே அவ தூங்குவா தூங்குவா தூங்கா மூண்
செரி செரி ம் ம் இதுவே சரியாயி அது இப்போ இந்த ப ஸ்கூலுக்கு போகறதால அது கொழந்தையை ரெடி பண்ணணு அது பண்ணணு இது பண்ணணு யூனிஃபார்ம் ரெடி பண்ணி வைக்கணும் இன்னும் இது எக்ஸ்ட்ரா வேலைகள் தான் இனிமே ஸ்கூல் ஆ கரெக்டா தான் இருக்கும்ப்பா ஆனா சின்ன கொழந்தைங்களை வச்சுக்கிட்டு அதாவது மொதல்ல மாரி இருக்கற கொழந்தைங்க மாரி இல்ல இப்ப ப்ப ரொம்ப அடம் புடிக்குதுங்க பசங்க நானே பாத்துட்டேன் ஐயோ நானே இப்போ யோசிப் ப்ப இப்ப என் பொண்ணே கன்சீவா இருக்குறா கொழந்தை பெத்துக்குடுத்தா சொல்றா அவ ஒர்க் பண்றா நீயு தாம்மா பாத்துக்கணுன்றா டேய் நா ஒன்ன வளத்து எடுத்து இவ்ளோ நா அக்கடானு ஒக்காருலானு பாத்தா திருப்பி பின்னாடியில இருந்து அ ஆர்மிஷன் அம்மா என்னால முடி பியாதுமா அப்டின்ற வா அம்மா அதெல்லா இல்ல மா. நீங்க தா வறுத்து குடுங்கமா அப்டி இந்தர்லா அந்த மாதிரி இருக் விவேக் அண்ண அதாது இப்ப இருக்குற பசங்களா பாத்தாலே இவ்ளோ குரும்புதனம் அடோம் எல்லாமே இருக்குது எப்புடி சமாளிச்சி வளக்கறதுனு தெரியிலன்ட்டு ம் கடவுளே ம் ம் ம் ம் கரைட் டு தான்பா நானே பாக்குறன் எல்லாருக்கும் சுத்தி எல்லாருக்கும் பேரன் பேத்தி எல்லாருக் க்கறாங்க அக்காத்தங்க அக்காக்கு எல்லாருக்கும் அத பாத்தேனால எப்டிதா இப் பச்சங்கள வச்சி சம்மாளி ருக்கா பண்றது முதலல்லா நம்ப வளர்த்து எடுத்துட்டோ முதலெல்லா பயப்படுவாங்க பசங்க கொஞ்சோ மெரட்னாலே இப்போ பயப்பட மாட்டேங்குதுங்க பசங்க ஆமா பயப்பட மாட்டேங்குதுங்க முதலல்லா கொஞ்சோ ஒரு டீ பெட் டியோமீ தி எடுத்தாலே எ பைய பயந்து போய் ஒரு பக்கோ ஒக்காந்துப்பா ஏ பொண்ணு ஒண்ணு ஒரு தவக்கல வருது சொன்னாலே குடுகுடுன்னு ஓடி வந்து வீட்டுக்குள்ள ஒக்காந்துப்பா போவே மாட்டா இருக்குதுடி வெளிள தா சொன்னா இப்பவா எங்க இருக்குது காட்டுங்கனுதுங்க பசங்க ம் செரிங்க டை டைமிங்க ஆ டைமிங்கு முடிஞ்சிடுச்சி நன்றிங்க அப்பறமா கால் பண்லா ஓகே தேங்ஸ்